நா இப்பதா எழுந்தே தூங்கி காபி குடிக்கலானு இருக்கே நீ என்ன பண்ற
ஆ காபி குடிச்சி முடி வச்சுட்டே எங்க வீட்டுல விசேஷம் இது கல்யாண கூழ் ஊத்துரோ நாலன்னிக்கி
அப்படியா யாரு கல்யாணோ சொல்லவே இல்ல
இது தெரிஞ்சவங்கதா பக்கத்துல யாரோ ஊத்துறாங்க போல
அப்படியா செரி அப்ப நாளிக்கு அங்க போயிட் தியா
ஆமா ஆமா ஆமா ஏதோ எக்கோ வயஸ் கேக்குற மாதிரிே இருக்கு யாருன்னா பேசுறாங்களா நான் பின்னாடி
இல்லயே உங்க சைட்ல இருந்தா ஏதோ கேக்குற மாரி இருக்கு எனக்கு
சேரி விடு கூழு
அப்படியா என்னல்லாம் கூப்பிடவே இல்ல பாத்தியா நீனு
அதான் இப்ப கூப்பிட்டன்ல அதான் ஒன்னுல மூணு நாள் கழிச்சு வா வீட்டுக்கு அந்த வேப்பல எல்லா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க ப்பல வேப்பல மரமே இல்ல எதுமே
அப்படியா சரி நான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன் எத்தனை வேணு
அப்படியே ஒரு கட் ட அப்படியே வேணு ஃபுல்லா
அப்டியா சரி நா கண்டிப்பா எடுத்துட்டு வரே
சரி சரி எடுத்துட்டு வா அப்பற கூழ் வந்து இன்னி காசு வச்சுட்டு நாளைக்கு அது இது பண்ணாதான கூழ் மாரிருக்கு
ஆமா இன்னைக்கு காசி வச்சுன்னு நைட்டு வைக்கணு நீ பஸ்ட்டு நாளைக்கு நீ தயிர் ஊத்தி கூட அத அப்டியே இது பண்ணிக்கலா கூழ் மாரி கல க கரைச்சிக்கலா
அதா கூலுக்கு வந்த கருவாட்டு குழம்பு இதெல்லா வைக்கிறாங்க சொந்தக்காரங்கல்லா கூப்பிட்ருக்காங்க வீட்டுல உங்க வீட்டுல அந்த அண்ணா பையல்லா இருக்காங்கள அவங்க சு போன் நம்பர் ஏங்கிட்ட இல்ல நீ போன் பண்ணி கொஞ்ச வர சொல்றியா
அக்கா கூப்பிடுறாங்க போயிட்டு வான்னு சொல்ட்டு சொல்றே நானு
சேர் செரி எப்டி எதுல வருவ நீ ரொம்ப தூரத்துல வேற க எப்டி வருவ
அதா காரோ எதொ புடிச்சு வர வந்தா பஸ்ல வேறன்ன பண்றது வந்துதா ஆவுணு முக்கியமானவுங்க வேற சொல்ற கண்டிப்பா வந்துட்டு என்னவோ அத பாத்து பண்ணித்தா போணும்
அதான் அவுங்க சொல்ல முடிலன்னு சொன்னாங்க ஃபோன் இல்லியா அவுங்ககிட் ட அதா என்ன சொ
அப்டி அப்டியா சேரி பரவால நா வர் ற நா எது தப்பாலா நெனிக்கல நா வரும்போது எதாச்சு கூட எடுத்துட்டு வரே எதாது பண்ண முடியுமா கூழுக்கு காசுறதுக்கு அப்படின்னு எடுத்துட்டு வரன் முன்னாலயே வந்தர் ற
இது கூழ் காசர்த்துக்கு வந்து இந்த பெரிய ஒரு டவுசா வேணுன்னு சொன்னாங்க அது முஞ்ஜா நீ எத்துட்டு வா சின்னதா வேணு கேட்டு பாத்தே இங்க பக்கத்துல யார்ட்டயு இல்ல நீ எடுத்துட்டு வா
சேரி சேரி எடுத்துட்டு வர நானு பெர்சா வேணுமா
ஆம் மா ஆமா பெர்சாதா வேணு கொஞ்சோ அப்ற கார் எதா உனக்கு அரேஞ்ச் பண்ணி குடுக்கவா
காரு அது நா பாக்குறேஜபாத்துட்டு சொல்றே அப்போ அரேஞ்ச் பண்ணி குடுங்க ப்ப நல்லாருக்கு
சேரி சே சேரி வீட்ல எல்லாம் எப்டிர்க்காங்க நல்லாருக்காங்களா
வீட்ல எல்லாரு நல்லார்க்காங்க என்ன வேலதா முடியவே மாட்டுது ஒரே டயடாருக்கு.
வீட்ல
ஆமா தச்சிடு தான்ந்த இப்ப கொஞ்ச நாள் விட்டுட்ட முதுகுலா வலிக்குதுன்னு
ன்னாடி ஏதோ கேக்குற மாறியே இருக்கு ரொம்ப நேர மா
இல்லியே இங்க அமைதியாதா இருக் க்கு நல்லாதா இருக்கு
எ க்கோ வாய்ஸ் மாரி கேக்குது என்னான் தெரில ஆனா சேரி உனக்கு பஜ்ஜினா செய்ய தெரிமா
பஜ்ஜி அதா சாய்ந்திரமானா செய்வே அவ்வளதான்
சூடா சாப் டா நல்லாருக்குல்ல அது
டீ வச்சு எதாது சட்னிலா வச் சாப்ட்டா சூப்பராருக்கு
சட்னினா நீ இன்னா சட்னி அரைப் ப்ப
சட்னினா என்னது தேங்கா சட்னி கார சட்னி இந்த மாரிலா அரப்பேன் வச்சு இஞ்சி வச்சு சூப்பராருக்கும்
ஆமா ஆமா அதா நல்லாருக்கு நீ அப்றம் ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வா எங் பாட்டி ரொம்ப சூப்ரா செய்வாங்க பஜ்ஜில்லா நா ஒரு வாட்டி உனக் சுட் ட்டு தர சொல்றே
அப்டியா சேரி நா கண்டிப்பா ட்ரை பண்றே பஜ்ஜி இதலா சாப்ட்டு பாட்டி கையால ரொம்ப நாளாச்சு.
என்ன என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வருவ வர சொல்ல
நா என்ன நா என்ன போட்டு வர போறே சுடிதார் தா போட்டு வருவே
ஏ உ நீ தா பெரிய பொண்ணு இல்ல நீ பொடவ கட்டிட்டு வா
பொடவ கட்டிட்டு வரணு அதெல்லா முடியாது என்னால சுடிதார தா நா போட்டுட்டு வருவேன்
சேரி வா வா நா பொடவ கட் னா எங்க வீட்ல பொடவ கட்டி போட்டு கட்டுன்றா அதுதா கட்ட போறேன்
மாறிடுச்சு போல கல்யாணம் ஆனதுல இருந்து
ஆமா பெரியவங்க சொல்றத கேட்டாகணுல்ல வேற வலி கெடையாது கூலே எனக் காசு தெரியாது அதுவே என்னதா காச சொன்னாங்க சேரி அதா உன்ட்ட கேக்கலான்னு கால் பண்ணே அதுக்குள்ள அதெல்லா நீ ஒண்ணு கேட்க வேணாம்மா நா சொல்றத கேட்டு செய் அப்டின்னு டாங்க அதனால அப்டியே செய்றே
செரி விடு இந்த பெரியவங்க அப்படிதா பேசுவாங்க நம்ம ஏது காதுல வாங்க கூடாது நம்ம இஷ்டத்துக்கே அது வருதுமோ அது செஞ்சுட்டு விட வேண்டா
அதா ஆ புதுசா கார் வாங்க போறோ அடுத் த்த வாரோ நாங்க அது காரு டிரைவிங் கிளாஸ்க்கு வந்து போறே நா ஒரு ரெண்டு வாரம் போலான்னு இருக்கே
அப்டியா என்ன கலர் காரு
ஆஹ் ஒரு ப்ளூ கலர் நல்லாதா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு வாங்க போறோ லோன் மாரி எடுத்து வாங்குறோ எப்டி போகுன்னு தெர்ல
அப்படியா நல்ல விஷயம் சொல்லியிருக்க நல்லா நல்ல அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லது நடந்திருக்கு
ஆமா ஆமா இப்பதானே வீடு காலி பண்ணி வந்தோ நானே உன்கிட்ட கேட்டுதானே வந்தே பரவாயில்ல இப்பதைக்கு ஏதோ நல்ல நியூஸா ஏததோ போது ஒரு கார் வாங்கணுனு நெனச்சோ வாங்கியாச்சு வீடு கட்ணும் வீடு கட்டுறதுக்குதா எந்த எடத்துல கட்டுறது ஐடியாவே இல்ல எந்த எடம் கட்னா நல்லா இருக்குன்னு தெர்ல
அப்படியா எல்லா வரும் கூடிய சீக்கிரம் வீடுல்லா ஓகேவா அது நா சொல்லி போனியே
நல்லாதா இருக்கு வீடு காத்து வசதி தண்ணி எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா பரவால்ல வீடுன்ற வீட்டுல வேல இல்ல ரொ ரொம்ப நல்லாதா இருக்கு
கரண்ட்ல்லா எப்படி இருக்கு நல்லா சில்லுன்னு இருக்கா தரல்லா
சில்லுன்னு தா இருக்கு தர மார்பிள் தான டைல்ஸு பரவால்ல இந்த டைம் ஏதோ இருக்கு வெயில் டைம்னால கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருக்கு இருந்தாலும் பரவால்ல நாங்க வீட்டுல லவ் பேர்ட்ஸ் வாங்கிருக்கோ அதா த லவ் பேர்ட்ஸ் ரொம்ப நல்ல வாங்கி ரொம்ப நாளா ஆயிட் ம் இங்க வளக்க கூடாதுன்றாங்க ஹவுஸ் ஓனர்ரு அதா உன்கிட்ட குடுத்துடலாமா நீ வேண வச்சுக்கிறியா
பிடிக்கு உனக்கு பிடிக்கல அவங்க பிடிக்கலன்னு சொல்ட்டா என்ட குடுத்துரு நா நல்லா பாத்தப்பே
அதா ரெண்டுதா இருக்கு நீ ஒண்ணு இதுவனாலு ஒண்ணு விட்டுறு வெளிய விட்டுறு ஏன்னா லவ் பேர்ட்ஸ் செல்லது அதனாலதா அதுக்கு அந்த இதெல்லா குடுக்கணு அதெல்லா உனக்கு ப்ப தெரியுல்லா
ஆமா ஆமா அது லவ் பேர்ட்ஸ்னா ஒண்ணு ஒண்ணு இல்லன்னா குடுத்துருணு அது தெரியு எனக்கு ஃபுட்டு வந்து எனக்கு தெரியாது அது மட்டும் சொல்றியா என்னன்ன குடுக்கணும்னு
அதா இந்த தீனி அந்த இதுக்கு கடுகு மாரி இருக்கு அதெல்லா குடுப்பாங்க அது எனக்கே சரியா தெரியாது எங்க ஹஸ்பண்ட் தா குடுப் பாரு அதெல்லா தெரியாது எனக்கு அது என்னன்னா கூண்டு எல்லா இருக் க்கு அந்த கம்பில இருக்கு பெயிண்ட் கொஞ்சோ அடிக்கணு அந்த கூண்டுக்கு கொஞ்சோ போறா மாரி இருக்கு ஸ்டீல் மாரி வந்துருது தூள் துளா அது மட்
அப்படியா சரி நா அதுத் ரெடி பண்ணிக்கிறே பெயிண்ட்லா அடிச்சு நீ எடுத்துட்டு வந்து குடு அப்புறோ நா பாக்குறே எனக்கு பாக்கணும் போல இருக்கு அத.
செரி செரி அதா என் ஃப்ரெண்டு பட்டேக்கு ஒரு ட்ரெஸ் போட்ன்னு வந்தல நீ சூப்பரா இந்தது ஆ சொன்னேன்னு நெனச்சே அது என்ன அது வேற கலர் ஏதாச்சு இருக்குமா நீ வாங்கின இடத்துல
நா வாங்கினதுலயே அது ரெட்டு தா இருக்கு நாங்க இன்னொன்னு பிளக்குன்னு சொன்னாங்க ஆனா அது நீ போடுவியான்னு தெர்லையே பிளாக்கு
பிளாக் நா போட மாட் டே எங்க திட்டுவாங்க பெரியவங்க கருப்பு போடக்க கூடாது சொல்லுவாங்க ஏணா ஒரு லைட்ட எல்லோ கலர் அந்த மாரி எதா இருக்கன்னு கேட்டு பாக்குறியா
செரி நா வேணா சொல்லி பாக்குறேன் வேற ஏதாவது கலர் இருந்தா எடுத்துட்டு வந்து வெய்ங்க அது மாரி என் ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னு நா சொல்றே
செரி செரி ஃபோன் வாங்கப் போறேன்னு சொல்லிருந்திய வாங்கிட்டியா
இல்ல அது ரேட் பாத்துட்டு இருக்கே எப்டின்னு கையில வேர காசு இல்ல அது எப்டின்னு பாத்துட்டுதா முடிவு பண்ட்டு வாங்கணு என்னன்னு எங்க வீட்டுக்கார் கிட்ட தா கேக்கணு
வாங்க வாங்க ஆனா ரொம்பல்லா வாங்காத மினிமம் ரேட் இருக்
அப்டியா செரி அதுதா எங்க வீட்டுக்கார் சொல்லிட்ருந்தாரு பாக்கலா எதுன்னு பாத்துட்டு பொறுமையா வாங்கலா உடனே வாங்கி அப்றோ ஏதாச்சினா என்ன பண்றது காசு இல்லன்னா அப்டின் சொன்னாரு செரின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கே நானு
அதுவு கரெக்ட்டு தா எங்க வீட்டுல இப்தா டி வி எல்லா வாங்கிட் டோ இதுல ஏதோ ஒரு கம்பெனில எடுத் இப்ப நல்லாதான் இருக்கு டிவிலாம் சூப் சூப்பர் ஆ ஓடுது அது ரிமோட் மட்டு கொஞ்சம் ஆக்சஸ் பண்றதுக்கு நிறைய மெத்தட் கேடக்குது இப்ப இங்க லைன் கிடைக்க மாட்டது நீ வீடு சுத் நால இங்க லைன் இல்ல போல அதுக்கு எதாவச்சு அந்த பின்னாடி பாக்ஸ் மாரி எதாது வைக்கணுமான்னா
ஆமா லைன் கெடைக்லனா அந்த எலக்ட்ரிக் அ பண்ணுவாங்கல்ல அவங்கிட்ட சொல்லுணு டிவி ரிப்பேர் பண்றவங்கிட்ட அவுங்க வந்து பாத்தோனே சொல்லிடுவாங்க என்ன பண்ணணு அப்டின் சொல்லிட்டு
சேரி அதா உன்ட்ட ஒரு ஐடியா கேக்கலாமே அப்டின் சொல்ட்டுதா வேற எதுவும் கெடையாது வீட்ல எல்லா எப்டி நல்லாருக்காங்களா
அ வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க அம்மாக்குதா கொஞ்சோ ஒடம்முடில அதா வேற எதுவு இல்ல
ஏ என்னாச்சு
கொஞ்சோ ஒடம்முடியல கால் வலின்றாங்க வேற எதுவு இல்ல
சேரி அந்த என்ன தேக்க சொல்லு எனக்கு வீட் ல வேல இருக்கு நா போய் பாக்குட்டா பாய் பாய்